ஆ கேக்குதுங்ளா
ஆ கேக்குது கேக்குது உங்களுக் கேக்குதுங் க்ளியரா இருக்கா
ஆ க்ளியரா இருக்குப்பா நல்லார்க்கீங்ளா
ஆ நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கேப்பா
ம் வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
எல்லாரு நல்லாருக்காங்க
ம் எல்லா வேலையு முடிஞ்சிர்ச்சா
ஆ வேல முடிஞ்ச்சிப்பா
ம் என்ன சமச்சீங்க
பா என்ன இன்னிக் சம்பாரு தா
அப்படிங்ளா
ஏ ஸ்டேட்டஸ்ல்லா பாத்தே எங்யோ கல்யாண்த்துக் போய்ருப்பீங்களாட்ருக்து
ஆமா ஆமா ஆமா ஃப்ரெண்டு கல்யாண்த்துக்கு தா போய்ட்டு வந்தோ நல்லா ஆமா ஆமா ஆமா காலேஜ்ல படிக்கும்போது ஃப்ரெண்டு நல் நல்லா பண்ணாங்க கல்யாணோ
நல்லாருந்ச்சி அ அ ஃபோட்டோல்லா பாத்தனே நல்லா இருந்துச்சி
ஆமாமா போயிட்டு வந்தோ அ அவங்க முறப்படி நல்லா பண்ணாங்க நல்லா இருந்துச்சு பாக்கறதுக்கு வித்தியாசமா
ம்
ம் ஆமா மூணு நாள் கல்யாணம்னு சொல்லிருந்தாங்க
ஓ இந்த நார்த் இண்டியன் மாரி வச்சிருந்தாங்களா
ஆமாமா மூணு நாளூமே நல்லா வித்தியாசமான முறையில இருக்குமா முன்னாடி அந்த ந நலங்கு வந்து ஒம்போது நாள் வைப்பாங்களா
ஓ ம் ம்
ஆ மாறி மாறி அ பொண்ணு வீட்ல இருந்து வருவாங்க மாப்ள வீட்ல இருந்து மாறி மாறி வருவாங்க அவங்களோட சொந்த க்காரங்கல்லா வந்து வைச்சுட்டு போவாங்க அது மாதிரி மொற அவங்களுக்கு
ஆ ஆ
ம் சாப் சப்பாடெல்லா நல்லா ம் கறி விருந்து மாரி போடுவாங்க அவங்க ச அவங்ளோட பக்கோல்லா ம் சிலவங்கல்லா அ சைவமே சாப்பிடுவாங்க இப்ப அவங்க எல்லா அசைவந்தா ஃபுல் எல்லாத்துக்குமே பண்ணுவாங்களா
ம் ம்
ம் அது அவங்க முறப்படி அது மாதிரி நல்லா நடந்துச்சு முன்னாடி நாலு ரெண் நாள் ரெண் நாள் மூணு நாள் மொத்தோ இல்ல மூன்னு ஃபஸ்ட்டு நாள் வந்து ம் மருதாணி அதெல்லா போட்டு பண்ணுவாங்களா
ஓ அ அ
மருதாணி வச்சு அ ம் நாத்தனாரு அங்க எல்லாரு சேந்து தண்ணிலா இது பண்ணி மஞ்சள்லா தெளிச்சு அது மாதிரி பண்றது போல வீ
ஓ ம் ம் ம்
ஆ அதுக்கு அ கல்யாணத்துக்கு முன்ன நாள் வந்து ம் எல்லாரு ஒன்னா இருந்து ச அந்த பொண்ணுக்கு வந்து இதெல்லா செய்வாங்க சாங்கியோல்லா செய்வாங்க நல்ல கோலாகலமா பண்ணுவாங்க போல ம்
அ அ இப்டி பசங்க எல்லா என்ஜாய் பண்ணாய்ங்களா
ஆமாமா நல்லா இருந்தாங்க ஒரு வித்தியாசமா இருந்ததால அவங்களுக்கு புதுசா இருந்துச்சு ஏ ம் அ போ அ ஒரு வேற இதுல போன மாதிரி இருந்துது து அவங்க இதுல பாக்கறதுக்கு ம் ம் நல்ல முறைல நல்லா பண்ணாங்க
சேரி சேரிங்க
ஆடு மொத்தமே ஒரு பத்து இருவது ஆடு கிட்ட வெட்டியிருப்பாங்க போல
அட பெரிய கல்யாண மாட்டிருக்குது அவங்க இதுல ம மட்டன் தா போடுவாங்களோ
ஆ மட்டன் அதுக்கப்புறம் கோழி அது மாரி ம் ரெண்டுமே போடுவாங்க ஆனா சாப்பாடுக்குதான் செலவு அதிகமாகும் போ
ஓ ஆ ஆ
ம் கல்யாணத் கல்யாணம் அப்பவும் அவங்க வந்து வெள்ள புடவ அது மாதிரிதா கட் டி பண்ணுவாங்க ஆ ஆ ஆந்திர மொறப்படி பண்ணுவாங்க அந்த பொட்டு தாலி ஆமா ஆமா வெள்ள சாரி அ மெரூன் அந்த பிளவுஸ் போட்டு அம் பச்ச தேங்காய் இருக்கும் பாத்தீங்களா அதுக்
ஆ ஆ ஓ ஒயிட் சாரின்னா இந்த கேரளா சாரி மாதிரியா அதுலயும் எப்ராய்டரிங் வந்திருக்கும்ல்ல
கேரளா பக்க அது மாதிரி வராது இது வந்து பட்டு புடவிலேயே பட்டு பார்டர் வந்து மெரூன்ல வரும் ஆ மெரூன்ல ஃபுல்லா வந்து அது மாதிரி பண்ணுவாங்க நாமம் போட்டு நெத்தில சின்னதா நாமம் போடுவாங்க பாத்துருக்கீங்களா செக செவப் பு நேரத்துல அது மாதிரி போடுவாங்க அப்புறம் பட்டை கட்டுவாங்க ரெண்டு பேருக்குமே பஞ்சகஷ் பஞ்ச வேட்டி கட்டுவாங்க பஞ்ச கஷ்தம்னு சொல்லி காலு உள்ள சுத் தி கட்டுவாங்களே ஆமா அது மாதிரி பண்ணுவாங்க
ஆ அந்த பிராமின்ஸ் எல்லா ஒரு மாரி மடிப்பு மடிப்பா போடுவாங்களே அந்த மாதிரி
ஆமாமாமா ஆமா அதே அதேப் போலதா அதேப் போலதா அது மாதிரி வாங்க நடுவுல அ ரெண்டு பேருக்கும் பொண்ணு மாப்பிளையும் எதிர்ல உட்கார வச்சு நடுல தா ஒரு தெர மாரி போடுவாங்க ரெண்டு பேரும் பாக் காத மாதிரி அதுக்கப்புறோ கைல வந்து ஆ ஃபஸ்ட் அந்த ஜிலக்கர பெள்ளம்னு சொல் லுவாங்க ஆ சீரகமும் அதுக்கப்புற வெள்ளம் அரிசி மஞ்சள் எல்லாமே கலந்து உருண்ட மாரி புடுச்சு வச்சிருப்பாங்க அது வந்து தலைல ரெண்டு பேரும் வெத்தலையில வச்சு தந்துருவாங்க அந்த அத வந்து ஒரு ஒருத்தங்களும் ஆ மாத்தி மாத்தி தலைல வைக்கணு வச்ச உடனே அந்த தெரைய வந்து கீழ எடுத்து விட்டுருவாங்க
ஆ ஆ
ஆ அதுக்கப்புறமாதா தாலி கட்டுறதுக்கான அ வே பண்ணுவாங்க எ என்னென்ன சம்பிரதாயம் எல்லாமே பண்ணுவாங்க இது மொதல்ல வந்து அவுங்க அப்பா அம்மா வந்து இது பண்ணுவாங்க அவுங்கதா பாத்துப்பாங்க பொண்ணு மாப்பிள்ளைய பாக்காம அது மாரி அவுங்க சைட் மார் மரபு எல்லாமே வித்தியாசமா இரு க்கும் அதுக்கப்புறம் அம். எ நின்னுட்டு பொண்ணு உக்காந்துட்டு பையன் வந்து. குனிஞ்சா மாரி நின்னு தாலி கட்டுவாங்க
ஓ ஆ ஒக்காந்து மாப்ள தாலி கட்ட மாட்டாரா
ஆமா ஆமா அது மாதிரி இல்ல ஒக்காராம அவங்க வந் வந்து நின்னுட்டு ஆ குனிஞ்சா மாதிரி கட்டுவாங்க பொண்ணும் கழுத்துல
ஓ ஓகே ஓகே ஆ
ம் அது மாதிரி அவங்களோட சம்பர்தாயோ அதுக்கடுத்து அடுத்த நாள் வந்து ஒரு பூஜ பண்ணுவாங்க வீட்ல
ஆ
இப்போ ஆம் அவங்க அந்த ஆந்ரா மொறப்படி அந்த மாதிரி கல்யாணோ பண்ணாங்கன்னா அடு. த்த நாள் வந்து ஆ வீட்ல ஒரு நவகிரக பூஜ அது மாதிரி சொல்லுவாங்கல்ல அது மாதிரி ஒரு பூஜ ஒன்னு வைப்பாங்க வீட்ல அது சரியா எனக்கு சொல்ல தெரில ஆனா அம் ஓமகுண்டலா வளத்து அது மாதிரி பண்ணுவாங்க
ஆ ஆ
அம் அது வீட்டுக்கே ரொம்ப சுபிக்ஷமா இருக்குன் சொல்லுவாங்க அந் மாதிரி பூஜ பண்ணா ரெண்டு பேருக்குள்ளியு நல்ல ஒரு மனப்பக்குவம் எல்லாமே அமையு யு நீண்ட நாள் இருப்பாங்க அப்டின் சொல்லிட்டு அது அதோட ஐதீகமா இருக்கு அந்த கல்யாண தப்ப பொறுத்த வரைக்கு ஆமா அதுக்கப்றமா ம் அங்க வந்து சாப்பாடுன் பத்தாங்கன்னா அது அ அன்னைக்கு மட்டுமே சங்கர நாராயண பூஜைன் சொல்லுவாங்க அது சங்கர நாராயண பூஜ ஆமா அன்னைக்கு மட்டுந்தா சைவம்ஸ் அ மோம்ஸ் ஃபுல்லாவே இருக்கு மத்த நாள் எல்லாமே அசைவம் செய்வாங்க ம் அதுக்கப்றோ அவங்க கல்யாணத்துல விளையாட்டுங்கள்லா இருக்கு நெறைய அந்த ப்ரா ம் ப்ராமன்ஸ்லா எப்டி பண்ணுவாங்க அதே மாதிரி இவங்கல கல்யாண திலயு அரிசி எல்லா எடுத்து ம் ரெண்டு கைல எடுத்து போடுவாங்க
அது அப்லோ ஒடைக்கறது அந்த மாதிரிலா இருக்குல்ல தேங்கா உருட்டி புடிக்கிற து ஆ அந்த பித்தள பாத்துரத்துல மோதிரம் போட்டு எடுக்குறது ஓ இதெல்லா இருக்குதா எல்லா இந்த மாதிரிலா
ஆமா அது மாதிரியு பண் அது அது மாரியு இருக்குது அந்த ஆந்திரா ஸ்டைல் முறப்படி பண்ணபோதி
ஓகே ஓகே சாப்பாடு எப்பியு போல இங்க இருக்குற அந்த காரோ சாரோ அப்டி இருக்குமா இல்ல அவங்க எப்டி மாசாலா போடுவாங்க அதுலலா
ஆமா ஃபஸ்ட்டு ஆனா ஆ இது நெய்யு பருப்பு பொடி குடுப்பாங்க அதுக்கடுத்ததுலேந்து ஆ ஃபுல்லா அ இதுதா சிக்கனு கொழம்பு மட்டன் கொழம்பு மட்டன் ஃப்ரை அது மாதிரி ஃபுல்லாவே நான்வெஜ் சாரமா இருக்கு நல்லா ஊறுகா எல்லாத்து கூடமே ஊறுகா வைப்பாங்க அங்க ஆந்ரானாலே ஊறுகாதா பெஷலு ஆ காலைல நம்ப இப்ப இட்லி தோச அது மாரி செய்ய திக்கு பதிலா அவங்க வந்து ரவ உப்புமா ரவ உப்புமால கிச்சடி அது மாரி பண்ணுவாங்க இல்னா உப்மா மாரி பண்ணிட்டு எல்லாத்துக்குமே ஊருகா தொட்டுப்பாங்க அதுலே வெள்ள சாத கூட செஞ்சி ட்டு ஊருகா வச்சு சாப்ட்டுருவாங்க அது மாதிரி
மொறையில ஆ அது இந்த ஊருகால வந்து காரந்தா அதிகமா இருக்குமா இல்ல உப்பு அந்தளவுக்கு அதிகமா சேத்துப்பாங்களா
உப்பு உப்பு அது வந்து கெடாத அளவுக்கு இருக்கு மத்தபடி ரொம்ப அதிகமால்லா இருக் காது காரோ வந்து அது ஈக்குவல் பண்ற மாரி இருக்கு நல்லா அதா ஆ சுவாவ சுவைனு பாத்தா அது அருமையா இருக்கு அவ்ளோ சுவையா இருக்கு
ஓ
எல்லாமான ஊறுகாயு போடுவாங்க கீர வெந்திய கோகூராங் ஊருகானு சொல்லுவாங்க புளிச்ச கீர இங்க இருக் கு அது அது வந்து மாச கணக்கா வச்சுக்கலா அந்த கோங்கூரானா புளிச்ச கீர தா. அது பேரு
ஓ ஓ ஆ
இப்ப இந்த வெயில் நாளைக்குலா அது சாப்ட்டாலே அது கொஞ்சங் கூட சூடு ஆகாது ஒடம்பு குளிர்ச்சியா வச்சுக்கு மத்தபடி அந்த மாவ டு மாவடு ஊருகா இருக்கே அது அது மாரில்லா நல்லா சூ ப்பரா பண்ணுவாங்க அதெல்லாமே அந்த க கல்யாணத்துல வந்து வெப் வப்பாங்க எல்லா வகையான ஊருகாவு வப்பாங்க
ஆ ஊர்கால எல்லா வெரைட்டியுமே
இருப்பாங்க ஆமா வப்பாங்க வப்பாங்க ஏன்னா அங் க அதுதானா ஊருகா தான இங்க பேமஸு ஆமா இது மாரி சாப்பாடு ரசோ அது கூட நாண்வெஜ்ஜு அதுக்கப்புற தயிரு எல்லாமே இருக்கு மொறப் படி தயிரு ரச இல்லாமே இருக்கவே இருக்காது
ஓ சேரிங்க சிஸ்
ம் ம்
அதுதா போய்ட்டு வந்தது நல்லா திருப்தியா இருந்துச்சு இப்போ ஒரு புது அனுபவமா இருந்துச்சு
ஓ ஓகே ஓகே
ம் ம் அடுத்த
அடுத்த வேற ஏதாது கல்யாணத்துக்கு போனா நாம்ப அத பத்தி பேசலா வேற ஏதாச்சு மரபுகளி அப்டியாங்க பண்றாங்க எது மாதிரி அப்டினு ம்
ஓகேப்பா ஓகே ஓகே
ஆ ஓகே
ஆ ஓகேப்பா பாக்லா நமக்கு இந்த மாரி ஒரு கல்யாணத்துக்கு வாய்ப்பு கிடைக்குதானு பாக்லா ஆ சேரி ஆ ஓகே ஆ வச்சிரு நன்றி